அஹா
ஆ ப்ரோ
ஆ ப்ரோ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ உங்களுக்கு ப்ரோ
இப்போ கேட்குதா ஆ கொஞ்சோ ஸ்டக்காய் ஸ்டக்காய் கேட்குது ப்ரோ
ப்ரோ இப்ப கேட்குதா ப்ரோ இப்ப கேட்குதா ப்ரோ ஹலோ ப்ரோ இப்பதே கேக்குதா ஹலோ ப்ரோ கேக்குதா ஹலோ ப்ரோ ப்ரோ கேக்குதா இல்லையா ப்ரோ ஹலோ ஹலோ ப்ரோ
ஆ ப்ரோ கேக்குத ப்ரோ
ஆ ப்ரோ கேக்குது ப்ரோ கேக்குது ஓ ம் சாப்ட்டே ப்ரோ நீங்க
ஆ சாப்ட்டே ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க நா சப்பாத்தி சாப்ட்டேன் ப்ரோ நீங்க
நா பிரியாணி சாப்ட்டே ப்ரோ
ஓ சூப்பர் ப்ரோ நீங்களே செஞ்சீங்கல கடையில சாப்ட்டீங்களா ப்ரோ
என்னா ப்ரோ
நீங்க செஞ்சிங்கள இல்ல கடையில சாப்ட்டீங்களா
நா கடையல தா ப்ரோ
நீங்க சமப்பீங்களா ப்ரோ என்னன்ன சமப்பீங்க
நா பிரியாணியு அந்த த இது ப்ரோ அந்த சாக்சு ஒரு மாரி ஒண்ணு குடுப்பாங்க ஸ்
ஆ இது நீங்க என்ன சமப்பீங்கன்னு கேக்கறே
நா சமைக்கறதா ப்ரோ நா மேகி சமைப்பே அ ரைஸ் கொஞ்சோ வைக்க தெரியு ப்ரோ தக்காளி மாரி தக்காளி சட்னி மாரி வைக்க தெரியு
ஆ அ
ஆ இந்த மாதிரி ரசோம் வெப்பே கொஞ்சோ இந்த மாரி ப்ரோ ம் கொஞ்சமா சின் சின்னது தெரியு
எ சேர் செரி
ம
ஆ நான்வெஜ்ல ச சாப்டுவிங்களா ப்ரோ என்னன்ன நான்வெஜ் சாப்டுவீங்க
நான்வெஜ்லா சாப்புடுவே ப்ரோ சிக்கனு மட்டனு எல்லா சாப்டுவே ப்ரோ நீங்க
நானும் ப்ரோ சிக்கன் மட்டன் பீஃப் சாப்டுவிங்கள ப்ரோ
ம் ப்ரோ ஆ ப்ரோ ஃப்லா புடிக்கும் ப்ரோ ஆனா வீட்ல செய்ய மாட்டாங்க வெளியே எப்பாச்சு சாப்ட்டாதா சாப்புண்ணு எப்பயாச்சு நானு சாப்ட்டு ரொம்ப்நாள் ஆச்சு
செரி ப்ரோ போருக்கு சாப்டுவிங்களா ப்ரோ போருக்கு
மாட்ட மா மாடா ப்ரோ
ம் இல்ல போருக்கு ப்ரோ போருக்கு பன்னி
பன்னி வந்து எப்பயாச்சு தா ப்ரோ அவ்ளோலலா சாப்பிட்றத்துல்ல வீட்லியு தெரியாமதா சாப்டுவே எப்பயாச்சு எதா சாப்
செரி ப்ரோ வாத்து
ன்ன ப்ரோ
வாத்து வாத்து
வாத்து எல்லா சாப்டதில்ல ப்ரோ நானே சும்மா எப்பயாச்சுது
ஓ ஃப்ரெண்ஸோட சேந்துல்லா சாப்டமாட்டீங்ளா
இல்ல ப்ரோ அந்த மாரி ஃப்ரெண்ஸ்ல இல்ல ப்ரோ எனக்கு
சேர் சேரி ப்ரோ
ஆமா ப்ரோ உங்களுக்கு இந்த கோஸ்ட் பட லா பாப்
பேய் படோலா புடிக்கு
என்ன படம் ப்ரோ உங்ளுக் புடிக்கு
ம் எனக்கு பேய் படோ இப்ப எனக்கு பாத்தலயே புடிச்சதுன்னா தமிழ் படத்துல கேட்டீங்ன்னா டிமாண்டி காலனினு ஒரு படோ இருக்கு ப்ரோ தெரியுமா
டீமாண்டி கால்னியா
ஆமா ப்ரோ ஆ அது பாட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே சூப்பரா இருக்கும் ப்ரோ ரெண்டுமே எனக் புடிக்கு அப்பறோ டு த வில்லா அப்டின்ட்டு அசோக் செல்வன் நடித்தது அந்த படோ சூப்பரா இருக்கு ப்ரோ அதுவு சம்மையா இருக்கு
ஆ
ம்
ஓ க்கீங்ளா ப்ரோ
ப்ரோ எதாவ்து பேசுங்க ப்ரோ
ப்ரோ இது எதோ இது சொல்ல வந்த இன்னாத் உங்களுக்கு புடிச்ச ஹீரோ யார்
எனக் புடிச்ச ஹீரோதா ப்ரோ ஒரு விஜய் சேதுபதி ப்ரோ கார்த்தி ப்ரோ ஆம்
எனக்கு எனக் வந்து விஜய் தனுஷ் ப்ரோ
தனுஷா ப்ரோ தனுஷா ஃபேனா நீங்க சூப்பர் ப்ரோ எனக்கு சூர்யா புடிக்கு ப்ரோ
சூர்யா ஆமா ப்ரோ சூப்பர்தா ஆக்ட் பண்றாரு சூரியா கருப்பு படோ வந்துச்சி ப்ரோ கருப்பு படோ சூப்பரா இந்துச்சு
கருப்படம் பாத்துட்டீங்ளா
பாதி பாத்துட்டேன் ப்ரோ பாதி பாக்கணு
ஓ ஃபோன்லதா பாத் தேட்டர்ல பாக்கலயா
இல்ல ப்ரோ ஃபோன்லதா பாக்கணு ப்ரோ
ஏன் பரோ தேட்டர்ல்லா பாக்க மாட்டீங்ளா
தேட்டர்ல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல பரோ எனக் போயி பாக்கற்துக்கு
ப்ரோ படோன்னா தேட்டர்ல பாத்தா அப்பதா ப்ரோ படோ தேட்டர்ல பாத்த மாரி இருக்கு படோ பாத்த மாத்ரியே இருக்கு போன்ல என்ன ப்ரோ அத்னுன்டு அவுங்களுக்கில்லவையா அது என்ன ப்‌ரோ அதனுன்டு ஃபோன்ல ஸ்கிரீன்ல படம் பாத்தா என்ன ப்ரோ ஃபீலிங் இருக்கு
ஆ இல்ல ப்ரோ அப்டின்னு இல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல படத்துல எனக்கு எப்பயாச்சி தா பாப்பே அது மூடு இருந்தா சும்மா அப்பாவு அப்பம் போய்ட்டறா சும்மா தான் ப்ரோ
ஆ
நில்லுங்க ப்ரோ
உங்க சைல்டுஹுட்ல நடந்த இன்சிடெண்ட் நீங்க ஃபஸ்ட் அன்னா ப்ரோ
இந்த சமுதாயத்துல ரொம்ப சண்ட நடக்குது என்னன்னு தெரில கீழே எல்லா ஃபுல்லா அந்த பொண்ண அடிக்கிறாக அந்த பையே அடிக்கிறா என்ன நடக்குது இந்த ஒலகத்துலன்னு தெரில ப்ரோ
ஆமா ப்ரோ பூச்சி காலோ அதுவு ஒருத்தக ரெண்டு பேர் சண்ட போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரு னுடு சண்ட போட்டுக்கிட்டு கூட பத்து பேர் சமாதான படுத்றேன்னு பேயிட்டு இன்னும் சண்டய பெருசா ஆக்கிருவானுங்க போல
ஆமா மாமா ப்ரோ இதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்க வந்து பாத்தீங்கனா எப்டி தெர்மா ஆய்டிச்சி அந்த அம்மா அந்த ஒரு அண்ணைய அடிக்கிறாங்க செ செவுட்
ப்ரோ கேக்கல ப்ரோ ஸ்ட்ரக் ஸட்ரகாயி கேகுது ப்ரோ
அந்த செவ்வுள்ளே நாலு விட்டாங்க ப்ரோ அந்த அம்மா அந்த அவ்ர அந்த அவ்ர சேரு
ஓ சேரி ப்ரோ ப்ரோ அதெல்லாம் பேசுவேணா ப்ரோ வேற எதாவ்து பேசலா ப்ரோ
ஆம் ப்ரோ ப்ரோ ப்ரோ உங்களுக்கு டிராவலிங்னா புடிக்குமா பரோ
கொஞ்சோ ட்ரவலிங்னா ரொம்ப புடிக்கு ப்ரோ
எதுல போனா புடிக்கும் ப்ரோ காரா இல்ல ட்ரெய்னா இல்ல பஸ்சா
ட்ரெயினு ப்ரோ ட்ரயின் தா ப்ரோ ஜாலியாருக்கும்
அப்டிங்களா ட்ரெயின்ல எப்டி ப்ரோ நீங்க வந்து அன்ரிசர்வ்ல போக புடிக்குமா இல்ல ரிசர்வ்டு ல்லா பரோ
அது ஆ எடத்த பொறுத்து இருக்கு ப்ரோ பச்ச தமிழ்நாட்டுக்குள்ளயே போற மாரி இருந்தா அன்ரிசர்வ்டுலியே ஜாலியா போயிட்டு வருவே ப்ரோ ஆனா இதே நார்த் சைட் லா போற மாரி இருந்துச் சின்னா ரிசர்வ்டு தா பண்ணணு ஏன்னா அன்ரிசர்வ்டுலா போ முடியாது ரிசர்வ்டுல போலான்னா அன்ரிசவ்டுல போற மாரிதா இருக்கு அந்த மாரி இருக்கு நார்த்லெல்லா அதெலா நா அப்பவே கொஞ்சோ பாத்து போணு ம்
பேரு ஆறு பேரு இருந்தாங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ட்டு போலா ப்ரோ
ம் ஆமா ப்ரோ
சாகி போட்டா தா இருக்கு வச்சு போர்த்துக்கு வரத்துக்கு அப்றோம் ப்ரோ வேற என்ன ப்ரோ புரில ப்ரோ
நீங் பேசுறது ஸ்டக்காயி ஸ்டக்காயி கேக்து ப்ரோ
இப்ப கேக்தா ப்ரோ
கிது ப்ரோ
கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது கேக்குது ப்ரோ நீங் பேசுங் ப்ரோ
ஆ அப்றோ ப்ரோ வேற என்ன
ப்ரோ நீங்க தியேட்டர்ல ஃபஸ்ட் பாத்த பட என்ன ப்ரோ
தேட்டர்ல ஃபஸ்ட்டு பாத்த படோ நீங்க சொன்னா சிரிப்பீங் ப்ரோ புலி ப்ரோ
புலியா ப்ரோ ப்ரோ அது செம படோ ப்ரோ புலி
நா இல்ல ப்ரோ நா எப்ப போனேனா நீ ஒரு ஒருத்தர் வந்து சின்ன வயஸ்ல போயிருப்பாங்க நா போனதே ஒரு எயித் க்ளாஸ் எதோ ப்ரோ அதா ப்ரோ எ ஃபஸ்ட் டு படமே படத்துக் போனது ஏனா எங்க வீட்ல யார்க்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த படத்துக் போறது
ஆ
இதுனால அதுவு எ எங்க அப்பா கூட இது வரைக்கு ஒரு படங்கூட போணதில்ல ப்ரோ
எங்கப்பா தேட்டரே போமாட்டாரு
ஏ இல்ல கேட்டு போனாலு அ ஃபஸ்ட்டு போய் ட்டு வந்தாராமா இப்போ வந்து இப்ப வரைக்கு நா எங்க அப்பா கூட ஒரு டைம் கூட போனதில்ல ப்ரோ எங்க அம்மா கூட ஒரே ஒரு படத்துக்கு போனோ ப்ரோ அது என்ன படன்னா புஷ்பா ப்ரோ ஆமா அது
என்ன ப்ரோ
ஆமாம் ப்ரோ அத் அது இப்போ போன இப்ப டிசெண்டா ஒரு போனோ ப்ரோ அது கூட
புஸ்பா டூவா ஒன்னா ப்ரோ
புஷ்பா டூ ப்ரோ அது இப்பப்ப போன ப்ரோ புஷ்பா டூவு ஆமாம் ப்ரோ ஆ ப்ரோ இப்போ வரைக்கு எந்த படத்துக்கு எந்த இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே எ இருக்க மாட்டுது எதக்காச்சு போனா கூட இதுதா புடிச்சு என்ன இழுக்கு இந்த படத்துக்கு போயிட்டு வந்துட்டா அவ்ளதா இன்ரஸ்ட் எதுமே இல்ல ப்ரோ எல்லாத்லியு ஃபோன் அண் டெனாலஜிலா வந்துச்சில ப்ரோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா ஃபோன்லே பாக் லா அப்டின்றபோது எனக்கு வந்து சுத்தமா
இப்போ ஃபோன்ல எல்லா பாக்குறத இப்ப ஃபோன்ல இப்ப நீங்க கருப்பு படம் பா க்கறேன் சொன்னீங்க பாதி படந்தா பாத்துருக்கேனீங்க ஆ ஒரு படம் பா க்கவே இப்போ உங்களுக்கு அப்போ உங்க மைண்ட் எவ்ளோ டிஸ்ட்டாக்ட் ஆகுது பாத்தீங்ளா ஒரு விஷயத்த உங்கள போக்கஸ் பண்ண முடில டிஸ்டாக் திது டிஸ்டாக்ட் டிஸ்டபில்ல டிஸ்ட்ராக்ட் ஆவுறது அ நீங்க ஒரு படம் பாத்துட்டு இருப்பீங்க டக் குனு எதாவ்து ஞாபகோ வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணுவீங்க அப்டியே இன்ஸ்டகிராம் தள்ளுவீங்க அப்டியே அதுலியே ஒரு மண்நேரோ ரெண்டுமண் நேரோ போய்ரு
நீங்க அப்டி பாக்குறீ இல்ல அது வந்து கொஞ் சோ அவ என்ன சொல்றது படத்துக்கு போனா இன்ட்ரெஸ்ட் இற இரு இருக்கு ப்ரோ பட் ஆனா எனக்கு ஆ போயிட்டு பாத்துட்டு வரதுக்கு அந்த ஒரு இத சொல்ற அந்த ஒரு என்விரான்மெண்டு இன்னு செட்டாகல ப்ரோ அப்றம ஏக்சுலா
ம்
அதா அதா ப்ரோ எதாச்சு பாத்து கொஞ்ச கொஞ்சமா டெவலப் பண்ணு
ஆமா ப்ரோ
பாக்கணுன்டு தா நீங்க என்ன ப்ரோ நீங்க என்ன ஜாப் தே பண்ண போறீங் ப்ரோ ஃபியூச்சர்ல
நா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கே ப்ரோ எனக்கு வந்து ஆர் அன் டில டிசைனிங்ல ஆச ப்ரோ இப்போ இன்டர்ன்ஷிப்பு எங்க காலேஜல வந்துருக்கு ராஜஸ்தான்ல இன்டர்ன்ஷிப்பு
ஓ ராஜஸ்தான் போப்போறீங்ளா ப்ரோ
மாசோ நாப்பதுருவா ஸ்டைப்பன் தராங்களா அப்ளே பண்ணீருக் கே ப்ரோ கெடச்சிர்ஸ்ன்னா போய்ருவே ப்ரோ ராஜஸ்தான்க்கு
ராஜஸ்தான் போய்ருவீங்ளா ப்ரோ
ப்ரோ அது ஒரு அது ஒரு வர்ஷோ டின்டன்ஷிப்பு ஹலோ
எ எவ்ளோ ப்ரோ எவ்ளோ ஐ டி எவ்ளோ இது ஒரு வர்ஷமா ஓகே
ஒரு வர்ஷத்துக்கு இன்டன்ஷிப்பு மாசோ நாப்பதாய்ரோ ஸ்டே ஃபண்டு நம்ப ஒழுங்கா பர் ஃபாம் பண்ணோனா அவுங்க பர்மெண்ட் பண்ணிருவாங்களா எப்டி ஸ்டாட்டிங்லயே ஒன்னு இங்கயு வாங்கலா ப்ரோ ப்ரோ இங்கயு வாங்கலா அ பட் ராஜஸ்தான் போய்கிட்ட கொஞ்ச நெறைய விஷ்யோ கத்துக்கலா ப்ரோ கேக்குது ப்ரோ
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா ப்ரோ நீங்ளு சொல்றீங்க
எனக்கு ராஜஸ்தான்னா ரொம்ப புடிக்கு
ஓகே ஓகே ப்ரோ அது இல்லாம பொண்ணுங்கல்லா சூப்பரா இருப்பாங் ப்ரோ பொண்ணுங்க ஆ என் ன சொல்றது நல்ல ஒரு கல்ச்சர் ப்ரோ அந்தாண்ட நல்ல ஒரு கல்ச்சர் ஆமா ப்ரோ
ஆ ராஜஸ்தான் ப்ரோ நெறைய பேர் ராஜஸ்தான்னா பாலைவனம் மட்டுந்தா இருக்குன் சொல்லுவாங்க ஆ ராஜஸ்தான் சூப்பரான ஊரு ப்ரோ அது
அதா ப்ரோ
ப்ரோ உங்களுக்கு மௌண்டைன் புடிக்குமா இல்ல பீச் புடிக்குமா ப்ரோ
ப்ரோ எனக் வந்து பீச்சு புடிக்கு ப்ரோ எனக் மௌண்டைன் நா போனதில்ல அதனால இப்போதிக்கு எனக் பீச் ப்ரோ மௌண்டன் போணுன் ஆச இருக்கு பட் இப்போதிக்கு நா போவே போனதில்ல பட் அதனால நா பீச் புடிக்கு ஏனா போகாத ப்ளேஸ வந்து
இப்ப வந்து ஹில்ஸ் ஸ்டேஷன்ல இந்த மாரி ஒர்க்கல்லா மூணார் அங்க போலான் கூப்பட்றாங்க இல்ல கோவா போலான் கூப்பட்றாங்க நீங்க எங்க ப்ரோ போவீங்க
நா பேங்க்காக் போனுன் ஆசப்படுவே
ப்ரோ நா குடுத்தது ரெண்டே ஆப்ஷன் தா ப்ரோ
இல்ல ப்ரோ எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து பேங்க்காக்னா ஆ ப்ரோ எனக் வந்து புடிக்கு ப்ரோ அங்க சூப்பரா இருக்கு ப்ரோ பேங்க்காக் போய்ட்டு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு நல்லா பாத்துட் என்ஜாய் பண்ட்டு வரலா ஆனா இது சிங்கிள் தா இப்போ நம்ம இப்ப இருக்கற்த் தா நம்ப இந்த ஏஜு தா ப்ரோ நம்பள்க்கு அதுக்கப்றோ வந்து நீ என்னனா ஒரு போ போ பொண்ணு உனக்காக இருக்கு அந்த பொண்ணுக்காக நீ சேவ் பண்ணு அதுக்கப்றோ பசங்கன் வருவாங்க அவங்கள்காக நீ பாக்கணு அதுக்கப்றோல்லா இந்த மாரி லைஃப நீ எதிர்பாக்க மாட்ட ப்ரோ இப்ப எனக் உனக்கு என்ன இருக்கோ அத என்ஜாய் பண்ட்டு நீ மாமா போய்ட்டே இருக்கணு
ஆமா ப்ரோ
அத்தா ப்ரோ
ஆ ஆ
பாத்துட்டு எதெல்லா என் இதா லைஃபு இதுக்கப்றமு நம்ம என்ஜாய் பண்ட்டு பாத்துட்டே இருப்போ ப்ரோ அதா ப்ரோ
ஆமா ப்ரோ
சேரி ப்ரோ நம்ம அடுத்த கால்ல பாக்கலா ப்ரோ ஓகே ப்ரோ
ம்